ஹலோ
ஆ வணக்கம் தோழி நலமாருக்கீங்ளா
வணக்கம் தோழி நல்லார்க்கே நீங்க நல்லார்க்கீங்ளா தோழி
ஆ நானு நல்லாருக்கே தோழி சாப் ட்டாச்சா
சாப்ட்டே தோழி நீங்க சாப்ட்டீங்ளா வீட்ல எல்லாரு நல்லார்க்காங்ளா
ம் நானு சாப்ட்டே தோழி வீட்ல எல்லா நல்லாருக்காங்க என்ன சாப்டீங்க என்ன சமச்சிங்க
இன்னக்கி என்னத் தோழி பிரியாணி அதுக்கப்றோ நெய் சோரு சாம்பார்
ம்
இன்னிக்கி வெரைட்டி வெரைட்டியா சமச்சு சாப்ட்டாச்சு தோழி
ஆ ஓகே தோழி எனக்கு ரொம்ப நாளா என்ன சந்தேகம்னா நெய் சாதம் பண்றீங்கல்ல
ஆமா ஆமா
அது என்ன சொல்றது உ நீங்க எல்லா பண்ணா ஸ்பெஷலா இருக்கு நா ஆல்ரெடி ஒன் டைம் சாப்ட்டு பாத்திருக்கே எங்க பக்கத்து வீட்ல ஒருத்தவங்க இர்ப்பாங்க
ஆஹ ஆ
ஓ எப்ப
பட் ப பண்டி ஆமா பண்டிகை ஆமா கந்தூரி பண்டிகை நோம்பு பெருநாள் ரம்ஜான் இந்த மா வி
ஆ அப்ப வந்துட்டு எனக்கு கொண்ட்டு வந்து குடுத்தாங்க நா சாப் ட்டு பாத்துருக்கே அது எப்பிடி செய்வீங்க
அது எப்படி செய்வோன்னா சிஸ்டர் நம்ம நார்மலா ஆ ஆ கடாய ஏத்தி அதுக்கப்பற ஆயில் விட்டுட்டு நம்மோ வெங்காய இருக்குல்ல வெங்காயத்த நல்லா வதங்க விட்டு அதுக்கப் பறமா தக்காளி போட்டு அது ரெண்டயு நல்ல வ வெங்க விடணு அதுக்கப்பற தா உப்ப ஆட் பண்ணி அதுக்கப்பறோ ஆ இஞ்சி இஞ்சி பூடு பேஸ்ட் இருக்குல்ல அத ஆட் பண்ணி நல்லா வதக்கி அதுக்கப்பற கொஞ்சோண்டு இந்த மல்லி புதினா இருக்ல அதயு அதோட சேத்து வதக்கி இதுக்கு மு ன்னாடி மெய்னா இன்ன ஒன்னு இருக்கு அத சொல்லாம விட்டுட்டே இத மா லவங்கம் பட் ட்ட ஏலக்கா க்ராம்பு அதுக்கப்பற இந்த பிரியாணி எல ல சொல்லுவாங்கல்ல காஞ்ச பிரியாணி எல அதெல்லா போ ஆமா அதெல்லா போட்டதுக்கப்ற தா நம்மோ வெங்காயத்த போடணு மெய்ன்னே அதுதா மறந்துட்ட நெய்யை ஆட் ஆமா நெய்ய ஆட் அதோட விட்டுக்கிட்டு சிம்பிள்தா இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்ற தண்ய வந் து அளவு பாத்து வைக்கணு
ஓ சேர் சேரி
அப்ற ஈஸியா வெந்து எறக்குன்னா மேல புதினாவ தூத்தி விட்டுட்டா நல்லாருக்கும் எங்கிள்ல நெய்சோற விட நம்ம பிரியாணி வந்து ஆ நல்லா விரும்புவாங்க நல்லாருக்கு நாங்க
அ நீங்னா செஞ்சீங்கனா சொல்றது நாங்கல்லா டி வி இங்க ஒரு ரசிகைனே சொல்லலா அது எப்படிதா நீங்க இப்டி பண்றிங்கனே தெர்ல நாங்களுந்தா ட்ரை பண்றோ ஆனா அந்தளவுக் வரவே மாட்டேங்குது
ம் ஆமா எ ஃப்ரெண்ஸு சொல்வாங்கெ நாங்க நீங்க போடற பிரியாணி செமையா இருக்கு அப்புடின் சொல்லிட்டு இந்த பண்டிகைனாலே ஃப்ரெண்டு் எல்லாரையு கூப்ட்டு இன்னைக்குதா வந்தாங்க எல்லாரும் கூப்ட்டு இன்னைக்கி பிரியாணி போட்டு நெய் சோறு வச்சு எல்லா நல்லாஸ் பெட்டி இப்பதா போறாங்க சொன்னாங்க அருமையா இருக்குன்னு சொல்லிகுடுனாங்க நானு சொல்லி்குடுத்தே ஆனா ஆ ம் ம் நீங்ளு வாங்க உங்களுக்கு செஞ்சு குடுக்குறே அவ்ளோ தானே
ஆ கண்டிப்பா ஒரு நாள் வரே தோழி
செரிங்க தோழி பாப்பா என்ன பண்றாங்க
தோழி தூங்றா ரெண்டு வயசு ஆகுது இப்பதா
அப்புடியா தூங்குறாங்ளா
ம் ஆமாத் இப்ப கால்ல தூங்கிருவாங்க நைட்ல நமக்கு சிவராத்திரி
அப்புடியா நைட்டு ஃபுல்லா முழிப்பாங்ளா
ஒரு பன்னண்டு மணி வரையு முடழுச்சுகிட்டுதா தோழி இருப்பா ஒருபன்னெண்டு மணி வரை முழுச் ச்சுட்ருப்பா நா பாத்துக்குவே அப்பறோ ஏ அ எங்க அண்ணே பாத்துக்குவா கொஞ்ச நேரோ அப் அப்பற எ தம்பி கொஞ்ச நேர பாத்துக்குவா
பரவால்லயே இத்தன பேர் இத்தன பேர் இருக்காங்ளே பரவால்யே நாங்கல்லா அப்டி இல்ல எனக்லா ஏ பையனுக்கு இப்பதா மூணு மூணு வயசு ஆகுது ஆனா அவனு இதே மார் எட்த் தா ஒரு வய்ஸ் வர விடிய விடிய தூங்க மாட் டா கரெக்டா காலைல அஞ்சு மணிக்கு கிதா தூங்குவா ஆனா அதுக்கப்புற நமக்கு தூங்க முட் முடியுமா வீட்ல வேல இருக்கு சமைக்கணு நா ஹஸ்பண்ட் வீட்ல தனியா தான இருக்கே இப்டியே நானே
ஓ ஓ சேரி சே
அதுக்கப்றோ ஹஸ்பண்ட் வீ வேலைக்கு விட்றாங்க எல்லாமே நம்ம தா பாக்கணு அதெல்லா ஒரு பெரிய போராட்டமா போராட்டதுக்கு அப்றோ வளந்ததுக்கு அப்பறந்தா இப்ப ஃப்ரீயாவே இருக்கே சொல்லப்போனா
உம் தம்பி கொஞ்ச நேர பாத்துக்குவாங்ளோ
இல்ல பையனதா தம்பின் சொன்னே எங்க வீட்ல ஆ ஹஸ்பண்டோட அம்மா வந்து தவறிட்டாங்க அப்பா வந்து ஃபாரி ஃபாரின்ல இருக் க்காங்க அதனால நாங்க மூணு பேரு மட்டுந்தா இருக்கோ அவ்ங்க அக்காவ்க்கு கல்யாண ஆயிடுச்சு அவ்ங்க அவ்ங்க வீட் உண்ம
ஓ சேரி சேரி அப்ப நீங்க ஒராளா பாத்துக்குறதுனா கொஞ்சோ ரிஸ்க்கு தா
ஆமா நைட்டு மட்டு ஹஸ்பண்டு பாதி நேர முழிச்சிக்ருந்தாங்கனா அந்த டைம்ல மட்டு ஒரு ஒன்னவர் அப்டி தூங்குவே அவ்ங்களு வேலைக் போணு அவுங்களயு எவ்ள நேர நம்ம முழிச்சிருக்க வக்கெ
ம் ஆமாம்மா இப்ப என்ன பண்றாங்க இப்ப தூங்கிட்ருக்காங்ளா
இப்ப ஆ ஆமா இப் ப்ப சாப்பாடு குடுத்து தூங்க வச்சாச்சு ஒடம்பு முடியல அவனுக்கு ஏற்கனவே இருந் நாளா கரெக்ட்டா ஒவ்வொரு பண்டிகைலயு அவனுக்கு ஒடம்பு முடியாம ஆயிருது
ஏ ஜொர அடிக்குதா சிஸ்
ஆமா நேத்துல இருந்து ஃபீவரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு காட்டிட்டு வந்திருக்கே இன்னைக் கு ஃபீவரா தா இருக்கு மருந்து குடுத்துட்டுதா தூங்க வச்சிருக்கே
ஓகே ஓகே அது சரியாயிரு ஆ ஆமா தோழி எனக்கு ஒரேப் பைய தா அவ ஒருத்த
ம் செரி செரி செரி சூப்பர் தோழி அதுக்கப்பறோ இன்னைக் ஈவ்னிங் என்ன சமச் சீங்க
இங்க என்ன சமயல்னா சாத வச்சே அ அதுக்கப் பறோ சாம்பாரு ரசோ வச்சே அதுக்கப்புறோ உருளக்கெழங்கு வறுத்தே அவ்வளதா தோழி இன்னிக் சாப்பாடு பண்ணதே
போதுமே சூப்பரா சாப்ட்டலாமே
ம் ஆமா தோழி ரசோ வந்துட்டு பையனுக்காக வச்சது அவனுக்கு ஒரு நால் நாளைக் கொரு தடவ அந்த மா ரி ரசோ வச்சிருவே ஏனா தொடந்து ர சோ குடுக்க கூடாதுல்ல
ஆமா ஆமா ஆமா டெய்லி குடுக்க கூடாது அ
ஒரு தடவ அந்த மா திரி ரசோ வச்சிருவே ரசோ வச்சா அவ கொஞ்சோ என்ன சொல்றது நம்ம கெஞ்சி அத் கு சாப் ப்பாடு குடுக்கணு அப்டினு அவசியே இல்ல
தானாவே விரும்பி அ விரும்பி சாப்பட்ருவாங்க அய்யியோ ரசத்துக்கு அவ்ளோ அடிக்டா
ம் ஆமாத்
அ இப்ப இருக்க குழந்தைங்க ஃபிஷ் ஸு நான்வெஜ்ஜில்லா கேக்குறாங்க ஆனா ரச ர ரசத்துக்கு அடிக்ட் ஆன ஒரே பாப்பா அ
ம்
சொல்லுங்க
ஆ ஏ கொழந்த பாத்தீங்கன்னா சிக்கன் ருக் இல்லயா சிக் கன் சிஸ்டி ஃபைவு
மா
அது மட்டு சாப்பிடுறாங்க கொஞ்சோ வீட்ல செஞ்சு கொடுத்தோம் அப்டினா சிக்கன் மட்டு ஓரளவு ஆர்வோ இருக்கு சாப்புடுவா அவ தெரியு பிரியாணியு ஒன் டைம் செஞ்சு குடுத்து பாத்தோ சாப்டா அப்ப அவனுக்கு சிக் கன் புடிக்குனு எனக் அப்போ தெரியு உ
அது செரி குடுங்க என்னெல்லா விரும்பி கேக்குறாங்ளோ நம்ம வீட்ல எதுவா இருந்தாலுமே நம்ம கடைல வாய்ங் குடுக்காம நம்ம கையால வீட்ல பண்ணி குடுத் தாலே ஒண்ணு ஆகாது கொழந்தைங்களுக்கு ஹெல்த்தாவு அவ்ங்க சாப்ட்ட மாதிரி இருக்கு வெளில கண்ட ஆயில் ல ஏ எல்லா எண்ணெயல்லா ஊத்தி பண்ணிர்பாங்க அதுதா ஒடம்புக்கு ஒத் ரொம்ப ஒத்துக்காம போகு
நா வீட்ல தா தோழி செஞ்சு குடுத்தே ஆனா வெ பிரியாணி என்ன தா செஞ்சாலு அத சொல்றே இல்ல நா யூடியூப் பாத்துதா செய்வே பிரியாணி எல்லா செஞ்சேன்னா அது அந்த அளவுக்கு வராது ஆனா ஓகே ஓரளவுக்கு நா செஞ்சு குடுத்துருவே
குடுத்துருவீங்க அதுக்கு அம்மா கையால குடுக் ற குற பிரியாணி டேஸ்ட்டா தா இருக்கு பிள்ளைங்களுக்கு
டேஸ்ட்டா தா இருக்கு நா இப்பதா கொஞ்சோ என்ன சொல்றது அசைவல்லா இப்பதா கொஞ்சோ சமைக்க கத்துக்கிறே அப்படின்னே சொல்லலா
அப்டியா அதுதா இருக்கறதுலே ஈஸி தோழி அது வந்து ஈஸியா சமைச்சிரலா
எதுனாலன்னா நா வந்துட்டு ஒரு இப்ப ஒரு ஒரு வருஷ ஆ ஒரு என்ன சொல்றது ஆ கொஞ் ஆ ஒரு வருச ஒரு ஒரு வருஷ ரெண்டு வருஷ மாதா நா அசைவமே சாப்பறே
அப்படியா
ம் அதனால அதுக்கு முன்னாடி எல்லா சாப் ப்பிடல அதனால நா சமைக்கவு கத்துக்கல
அப்டியா வெஜ்ஜிதா சாப்டுவீங்களா முன்னாடில்லா
ம் ஆமா
அது சரி நா எல்லா நான்வெஜ் இல்லாம சாப்பாடே எறங்காது
ம் ஓ அப்போ ஒரு நாளைக்கு ஒரு முட்டையாவது வச்சு வச்சுக்குவீங்க
அது இல்லன்னா எப்படின்னா நீப்ப நீங்க சொன்னீங்கல்ல உருளக்கெழங்கு ஆ அத வரு தட்டுனா ரசம் வச்சா சாப்ருவீங்களா தொவையல்ன்னு சொல்லுவாங்க நீங்க கேள்விப்பட்ருக்கீங்களா இந்த பொரி அ பொரி டையில தேங்கால்லா வச்சு மொளகா வச்சு அரபொம்ல அது இருந்தா அது இருந்தா போது நல்லா சாப்டுவோ வயரார சாப்டலா நான்வெஜ்ஜை விட அத சாப்ட்டா
ஓ ஓகே ஓகே
ரொம்ப விரும்புவா அவனுக்காகவே பண்ணுவே
ஆமா தோழி அது மாதிரி இ நம்ம ஒரு டிஷ் சுக்கு பண்றோ அப்டினா அதுக்கு தொட்டுக்க ஏதாது பண்ணாதானே அவுங்க சாப்புட முடியு
ஆமா கண்டிப்பா இப்போ ஒள்ள புள்ளைங்கெல்லா பாருங்க ஃபுல்லா கட ஐட்டத்ததா விரும்புறாங்க எங்கே இப்ப எ தம்பி ஒரு பைய இருந்தா இப்போ அவு ஊர்ல இருக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் எப்ப பாரு சான்ட்விச்சு தெரி பீஸா நா சொல்லுவே ஒடம்பு புக்கு ஒத்துக்காதுடானு வீட்ல செஞ்சுத் தரேனு வீட்ல பா கடைல பண்ட்டப்பல்லா வீட்ல வராதவே சொல்லுவா அங்க உள்ள டேஸ்ட்டு இங்கே இரு‌ க்குமா அப்டிம்பாங்க எல்லா அப்டிதா அடிக்ட்டாயி இருக்காங்க
ம்
செரிங்க தோழியே அப்றோ என்ன பண்றீங்க வேலலா முடிஞ்சுதா
வேலையெல்லா இப்போ ஒரளவு துணிதா தோழி தொவைக்கேணு ஒரே வெயிலா இரு கா
ஆமா வெயிலு ரொம்ப ஜாஸ்தி
ம் அதா கொஞ்சோ வெயில் தார உட்டி இங்கெல்லா பாத்தீங்க அப்டினா ஒரு ரு அஞ்சு மணிக்கு தண்ணி வந்துரோ
அப்பிடியா ஆ
து வரு அப்டியே குடிக்கிற தண்ணியு ஒரு வழியா புடுஸ்ட்டு அப்புறோ அங்குட துணியையு ஒண்ணா துவ ச்சு போட்டுறலா சொல்லிட்டு இப்ப கொஞ் செரி செரி கொஞ்சோ ஃப்ரீயா இருப்போமேனிவு இப்பதா கொஞ்சோ வேலை எல்லா முடிச்சுட்டு ஃப்ரீயா இருக்கே
அத்னால கால் பண்ணிட்டீங்க
ஆ ஆமா தோழி அங்கே வேலையெல்லா முடிஞ்சிருசா இப்பதானே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வெள்ல போனாங்க
ஆமா ஆமா ஃப்ரெண்ட் எல்லா போயாச்சு வேலை எல்லா முடிஞ்ச்சு இதுக்கப்புறோ ஃப்ரீதா இனிமே ஈவினிங் தா ஃபோட்டோ ஷூட்ருக்கு ஃபோட்டோ ஷூட் ஃபோட்டோ ஷூட் பண்ணனும் சொல்லியிருக்கோ
ஓ சேரி சேரி குழந்தைக்கா
குழந்த நானு எல்லாரும் ஒரே ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிருக் க்கு ஹஸ்பன்ட்டு வரேன்னு சொல்லிருக் காங்க சீக்கிரமா
ஓ ஓகே ஓகே ஓகே அப்ப என்ன சி ஃபோட்டோ ஷூட் பண்ணுங்க தோழி
சேரிங்க தோழி
ஆ நன்றி தோழி ஆ அடுத்த கால்ல தொடந்து நம்ம கண்டினியூ பண்ணி பேசுவோம் நன்றி தோழி கட் பண்ணி
ஓகேங்க தோழி நன்றி
ஆ ஓகே